ம்
ஆ கேக்
ஆ கேக்குது ம் தலைப்பு பத்தி என்னன்னா பண்டிகை பத்தி பேசுவோ இப்ப இருக்க பண்டிக எப்டி இருக்கு முன்னா இருந்த பண்டிக எப்டி இருக் என்னசி கலாச்சாரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பேசுவோ ம்
பண்டிகைன்னு பாத்தா இன்னு இந்த நம்ப நாட்டுலயே வந்து இன்னமு மாறாம இக்கறது அந்த பண்டிகை மட்டும் தா என்னனாலு அந்த பண்டிகையை மட்டும் வருஷா வருஷம் கொண்டாடிறுவாங்க அந்த திருவிளாங்கிறது ஏன்னா அப்ப எப்டி இருச்சா அதே மாரி எந்த ஒரு மாற்றமு இல்லாம இன்ன அந்த திருவிலா மட்டு தா நம்ம பாரம்பரியமா கொண்டாடிட்டுருக்கோ அது அழிக்காமையு மாத்தாமையு அத பாக்குறதுக்காக இன்னு நெறைய பேர் ஆர்வமா இருக்காங்க என்னதா எவ்வளவுதா இருந்தாலுமே அந்த திருவிழாங்கிறது ரொம்ப விசேஷ மான ஒரு இது ரொம்ப கவர் என்னாது கவரக்கூடிய ஒண்ணு எல்லாத்துக்குமே அந்த என்னா சொல்றது அந்த கடையோ அந்த தீனி கடையோ அல்ல பொம்ம விக்கிறதோ அந்த ராட்னமு இந்த மாரி எல்லாமே வந்து இருக்க ஒரு ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாளுன்டு எல்லா ஊர்லயுமே கொண்டாடுவாங்க அந்த கோடை காலத்துல வந்து அந்த கோடை காலம் போறதே அந்த திருவிழாக்காக தா அந்த மாதிரி அதனால வந்து அந்த கோடை கால அந்த கோடைவெயில் தெரியாம இருக்கிறதுங்க இந்த திருவிழாவ நல்லா கொண்டாடுறதுக்காக தா அதனால இந்த திருவிழாங்கறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப முக்கியமானது ஒண்ணு சொல்ற ரொம்ப பாரமா பாரம்பரியமான ஒரு விஷயம் கலாச்சாரமா நம்ம கொண்டாடிற்றுயிருக்கோம் இன்னமும் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல
உண்மைதான் உண்மைதான் இப்ப வரைக்குமே அந்த பண்டிகைங்கிறது அதே மாரிதா இருக்கு பட் ஆனா ஒரு சில விஷயித்துல மட்டு கொஞ்சம் மாறிடுச்சு ஏன்னா முன்னல்லா பண்டிகைன்னா அ எப்டி சொல்றது ஊரே ஒன்னு சேந்துருவோ தாத்தா பாட்டி எல்லா கூட்டு குடும்பமா எல்லாருமே அப்பலா கூட்டு குடும்பமாதா இருந்தோ இப்பதா பிரிஞ்சுட்டோ ஆனா எல்லாமே அப்பல்லா பாத்தீங்கன்னா எங்க இருந்தாலு சேந்து ஊர் மூலையில இருந்தாலுமே எல்லாருமே ஊருக்கு வந்துருவாங்க அந்த பண்டிகைன்னு எடுத்துட்டாலே பாத்தீங்கன்னா அப்டி ஊரே கலர்ஃபுல்லா இருக்கு பாக்குறவங்க எல்லா சொந்தக்காரல்லா இருப்பாங்க வீட்டுக்கு கூப்டுவாங்க சாப்பிட வைக்காம அனுப்ப மாட்டாங்க வீடே பாத்தீங்கன்னா ஒரு வீட்லயே ஒரு பத்து பேர் இருப்பாங்க எல்லா அக்கா தங்கச்சி பெரிமா பெரிப்ப அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரும் சமைப்பாங்க அப்படியே கூட்டா எல்லாரும் சேந்து பண்ணம்போது பாத்தினா அதெல்லா நல்லாருக் கு அதே மாரி பாத்தீனா வெளில போம்போது பாத்தீங்கன்னா அந்த ஆமா நீங்க சொன்ன மாரி அந்த கட அந்த கடைகளா இருக்கட்டு அந்த ரா தினங்கள் அந்த ஒரு அதெல்லாம் பத்தி ஏன்னா ஒரு மாதிரி ஜாலியா ஒரு பசங்கள்லா சேந்து போம் போது ஒரு மாரி ஜாலியா இருக்கு ஆனா இப்பல்லா பாத்தீங்கன்னா அந்ததுலா கொறைஞ்சிருச்சு இருக்கு பட் ஆனா அந்த கடைகளா இருக்கட்டு அந்த ராட் ராட்டினங்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பர்மிசன் அதாவது பாத்தீங்கன்னா முன்னாடி அனுமதி வாங்கணும் அப்படிருந்தா மட்டுந்தா பண்ண முடியும்டாங்க இப்பெல்லாம் குறைஞ்சிருச்சு முன்னெல்ல அப்படி இல்ல முன்னல்லா பாத்தீன்னா பண்டிகையில பாத்தீன்னா இந்த ஆடல் இது அந்த நாட்டுப்புற கலைகளெல்லாம் வைப்பாங்க அந்த தப்பாட்டம் ஒயிலாட்டமா இருக்கட்டும் மயிலாட்டம் இந்த மாதிரி தெருக்கூத்து பொம்பலாட்டம் இதெல்லாம் இருந்துச்சு ஆனா இப்பெல்லா அதெல்லா கொறஞ்சிருச்சு ரொம்ப இப்பெல்லா பாத்தீன்னா ஆடலு பாடலு நிகழ்ச்சிங்கறது மட்டுதா ஒண்ணு அதிகமா போயிட்ருக்கு ஏதோ ஒரு ஊர்ல மட்டுதா அந்த மாரி தமிழ் பாரம்பரிய கலைகள் நிகழ்ச்சிகள் நடத்திட்ருக்றாங்க அதுமே இப்ப கொறஞ்சிருச்சு சேனல் இருக்க கலைஞர்களா இப்ப பாத்தின்னா வேற ஒரு வேலைக்கு போய்ட்டாங்க அந்த மாரிலாயிருச்சு இப்ப எங்க ஊர்ல பாத்தீனா ஃபுள்ளா கடபிடிச்சுட்டுதா இருக்காங்க ஏன்னா இப்ப வரக்கின் இப்பமே அது இதாக கூடாதுனு சொல்ட்டு எங்க ஊர்ல இப்ப வரைக்குமே ஏதாவது திருவிழா வச்சாங்கன ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சிகள் ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க இது ஒயில ஒயிலாட்டமா இருக்கட்டூ மயிலாட்டோ போன வருஷ்ங்கூட பாத்தீன்னா தெருக்கூத்து வெச்சாங்க எங்க ஊர்ல சோ அது வந்து எங்க வீர்ல எப்பிமே ஒரு நார்மலா பண்றதுதா அது வந்து எப்பியு விடக்கூடாது முன்னாடி எப்டி இருந்ச்சோ அப்டியே கொண்டு போணுங் திருவிழானு சொல்லி இப்ப இருக்க பசங்கெல்லா ஸ்டெப் பண்ணும்னு சொல்ட்டு அஞ்சு நாள் திருவிழாவுல ஒரு நாள் பாத்தீனா இந்த இதுக்கான ஒதுக்கிடுவோ அந்த மாரி போய்ட்ருக்கு இப்ப
அ நீ சொன்ன மாரி யாரு வந்து அந்த தொழில வந்து விட்ல ஏன்னா அவங்ளோட பாரம்பரிய இப்ப நம்ப எப்புடி சில தொழில வந்து செஞ்சிட்ருக்கமோ அந்த கூத்து அதுங்குறத அவங்க வந்து அவங்க பரம்பர பரம்பரயா செஞ்சுட்டு வர தொழில் இல்லையா அத வந்து எனக்கு தெரிஞ்சி யாரு விட்றதில்ல எல்லாரு ஏன்னா வந்து இப்ப வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அந்த திருவிழாங்கறது எல்லாருமே ரொம்ப ஆர்வமா பாக்க பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க அ திருவிழால மட்டு இல்ல சில நாடகத்துல கூட இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நறையடத்துல இந்த நாடகம் போட்றது அந்த மாரி கூட ஆரம்பிச் ச்சாங்க இப்பல்லா அதனால அந்த பாரம்பரியமா அவங்க செஞ்சுட்டு வந்த தொழில் வந்து யாரு விட் விட்றதுல்ல எனக்கு தெரிஞ்சு என்னமு செஞ்சுட்டுதா இருக்காங்க ஏன்னா அதுதா அவங்களோட தொழிலே அது மட்டு தா அவங்ளுக்கு தெரியு வேற எந்த தொழிலுக்கு அவங்க மா மாறி போவரதே கெடயாது அதனால அது மட்டுதா தொழில் முன் மின்னெல்லா வந்து திருவிழா காலத்துல மட்டுதா அவங்களுக்கு வந்து அந்த வேலேன்னு ஒண்ணு இருக்கும் இப்பல்லா பாத்தீங்ன்னா நறையா எடத்துல வந்து அவங்கள கூப்புட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அது ரொம்ப நல்ல விஷ் அந்த மாரி அவுங்ளுக்கு அந்த நாள்ல மட்டு தொழில் இருக்றது இல்லாம வருஷ்ஷோ ஃபுல்லா வந்து தொழில் கடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயோ அது அதனால அதல்லா பாக்கும்போது நல்லாருக்கு அது வந்து ரொம்ப ஈஸியான ஒண்ணு இல்ல அவங்களு கஷ்டப்பட்டுதானே அத வந்து அந்த கூத்தெல்லா போடறாங்க அதனால
உண்மதா பட் ஆனா இப்போ கெறஞ்சிருச்சு ரே எல்லாருமே கூப்புறதுல்லல்ல இப்ப சிட்டி இப்ப கிராம சைடுன்னா ஓகே கூப்புடுவாங்க இப்ப சிட்டி சைட்ல எல்லா கோயிலும் கூப்புடதல்ல ஏதோ ஒரு கோயில் ரெண்ட் கோயிலு
நா சொன்னது என்னன்னா சில நா சொன்ன மாரி ஆ மாக் ம் இதுவரைக் கே எங்க ஊர் சைட்லா யாருமே மாத்தறதே கடையாது அப்ப என்ன ஆரவூ ச்சாங்களா இன்னமு அத பண்ணிட்டு தா இருக்காங்க சிட்டி சைட்ஸ் வந்து அப்ப எப்டி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது கிராமத்து சைட் நா பாத்த வரைக்கும் பாத்தோம்னா அப்பைல இருந்து என்ன ஆரம்ச்சாங்க எங் தாத்தா பாட்டி காலத்துலருந்தே னா ஆரம்பிச்சாங்கா லா அததா இன்னமு கோ இந்த வருஷோ இந்த நாள் இந்து நாள் இந்த ஒரு பண்டிகைக்கு பு தெருக்கூத்து போடணுன்னா போட்டுட்டு தா இருக்காங்க ஏன்னா அது பாரம்பரியமா செஞ்சிட்டு ஒரு விஷ்யத்த மாத்த மாட்டாங்க யாராலயு மாத்த முடியாது அது அவுங்ளுக்கு பழக்கமானது அது ஒரு கலாச்சாரோ நமக்கு யாராலயூ மாத்தணுனு தோணாது அது பாக்றது ஒரு நல்ல விஷ்யோ இல்லயா அதனால் நம்ப மட்டு நமக்கு வந்து ஒர் து ஒரு உற்சாக த்து குடுக்கூ அவுங்ளுக்கு வந்து ஒரு என்ன சொல்ல அவுங்ளுக்கு அதுதா மாழ்க்கியே அந்த மாரி இருக்கும் மோது ஆ அது ஒரு பாரம்பரியமா நடந்துட்டுதா இருக்கு இதுவு ஒரு மாற்றமே கெடயாது சில விஷயத்துல சில எடங்கள்ல வந்துதா மாறி இருக்கு சில வ இடங்கள்ல இன்னமு அப்புடே தா இருக்கு அத நம்பிதானே அவனுத் தொழில் பண்றாங்க
ஆமா உண்மதா ஆனா ஓகே இப்போ ஓகே அ ஒரு ஸ் சில எடத்துல வந்து அது வந்து ம் மாறாம தா இருக்கு அனா ஒரு சில எடத்துல் கூப்புல்ல அப்டிங்க போது அவ தொழில் இல்ல அப்டிங்கு போது மாறிதான ஆகணு இப்ப எங்க வீட்ல ஒ எங்க வீட் எங்க ஊர்ல அப்டிதா ஒரு ஆள் இருந்தாப்டி எப்யுமே எல்லா ஊர் ள்ள போய் பன்னுவாப்டி இப்ப வந்து கொறஞ்சிருச்சு இப்ப என்ன பண்றார்னா அவுரு வந்து கூலி வேலைக்காக தா போறாரு அவரு ஃபு நல்லா ஆடுவாரு பொம்பலாட்ட கலைஞர் தா அவுரு நறயா வாய்ஸ் எடுப்பாரு நறயா காம்டியா பேஸ்வாரு ஆனா அவுர்க்கு இப்ப வந்து தொழில் கொஞ்சொ கொறஞ்சனால வேற ஒரு தொழிலுக் போறாரு சோ அந்த மாரி கால க சூழ்நலைல ஏற்படுதுல்ல சொல்ல போனா அனா இப்ப வந்த் எப்டி சொல் அது வந்து ஒ சீசன்தா இப்பன்னா இப்ப அந்த ஒரு பங்குனி மாசம் திருவிழான பங்குனி சீசு பங்குனி சித்திரை வைகாசி இந்த ஒரு மூனு மாச நாலு மாசம் ஃபுல்லா புக்கிங்ல இர்க்கு அதுக்கப்பறம் திருவிழா இத் இது இல்லாதம்போது என்ன ஆகு இந்த மாரி சும்மாதான் இரர்ப்பாங்க அப்ப வேற தொழில் பண்ணிதான ஆகணு சோ அதுதா சொல்ற
ஆ சொல்லு கேக்து
ம் இன்னொன்னு வந்து என்னனா அந்த தப்பாட்டம் இப்பல்லாம் பாத்தன்னா அந்த தப் பாட்டத்துல பாத்தன்னா இப்புலா அந்த வே ப்ளாஸ்டிக் கவருங்கறது வந்துச்சு முன்னட்லா பாத்தீன்னா தோலால செஞ்ச தப்பாட்டம் தா நறைய இர்ந்துச்சு யு திருவிழான தப்பாட்ட இல்லாம இருக்காது அந்த மாரிதா இர்ந்துச்சு இப்
இப்ப என்ன நா சொன்ன மாரினா அந்த எக்ஸ்டா இப் இப்ப வந்து இந்த மோளங்கறது முன்ன இருந்த பாரம்பரிய மோள வந்து இப்ப நீ சொன்ன மாரி இந்த பாரம்பரியம் இந்த மோளத்த மட்டு என்னாலே பாக்கவே முடியல இப்ப இருக்க அந்த ட்ரம் செட்டு இந்த புதுசா கொண்டு வந்துட்டாங்க அது ஒன்னு இப்ப எனகு தெரிஞ்சு நா சின்ன வய்சுல பாத்ருக்க அந்த பாரம்பரியமா அந்த வச்சு அந்த மோலம் இதல்லா அடிக்கறது இப்ப வந்து அந்த எக்ஸ்டா அந்த ட்ரம் செட்டு இதுல்லா கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா இப்ப இர்க்குற காலத்துக்கு அது என்ன நறைய எட்த்துல யூஸ் பண்றனால திருவிழாவுக்கு அதயே வித் கேரம்ச்சறாங்க மக்களு ரொம்ப விரும்பி அதே பாக்க ஆரம்ச்சற்றாங்க அதுனாலே இப் அந்த ட்ரம் செட்டு இந்த மாரி இதே கொண வந்துட்டாங்க நறயா
ஆமா அனா அந்த தப்பாட்டத்துல வ சவுண்டு தா நல்லார்க்கு இத விட அதுதா நல்லார்க்கு அது என்னா ஒரு ப்ளஸ்ஸுனா அது வந்து என்னாகுன்னா அது இது வந்து மோளத்த காச்ச வேண்டிய தேவல்ல அது வந் ன்னா பண்ணு நெருப்புல காமிக்கினு அத அப்பதா வந்து சவுண்டு அதி தோ ஒரு தப்பாட்டதுல சாத் இதனால மட்
அதுதா ஒரு என்னா சொல்லுது நம்ம பாரம்பரியமா அது ஒரு என்ன சொல்றுது ஒரு அதுசியத்த பாக்குற மாரி நம்ம பாப்போ எனக்கு தெரிஞ்சு நா அப்டிதா பாத்தே அது வந்து அது கொஞ்ச நல்லார்க்கு அ இப்பில்லா இத வந்து நம பாக்றமே இது வரக்கு நம்ம குடுத்து வச்சிர்க்கே இப்ப வந்து இந்த ட்ரா டிரம்செட்டிங் இது ஓ சும்மா ஒரு என்ன சொல்றது ஒரு ஈஸியா பாக்குற ஒரு விஷ்யம் ஏனா அந்த இந்த பழைய அந்த காலத்து இந்த மோளம் இதெல்லாம் வச்சு அடிக்கிறது அது பாக்கவே நல்ல அழகா இருக்கும் நல்லா இப்பெல்லாம் வந்து அதை பாக்குறது ரொம்ப அபூர்வம் நா இருக்கு
ம் அது என்னா பண்ணுவாங்கல்லா ஒரே மாரி சர்ட்டு போட்டுக்கிட்டு டரம்ஸ் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுவாங்க அவுங்களு டான்ஸ் ஆடுவாங்க அவுங்களுக்குள்ளேயே அந்த ஒரு பல்டி அடிப்பாங்க அது நல்லா இருக்கு ஒரே மாரி டிரம்ஸ் ஒரே மாரி சட்ட எல்லா போட்டுக்கிட்டு அது பண்ண போது நல்லா இருக்கு அத பாத்தினா வருவாங்க ஒரு வேன்ல வருவாங்க மேளமெல்லா கட்டிகிட்டு அத பாத்தாலே நமக்கு அப்படியே போச்சுரா சூப்பரா எல்லா வன்ட்டாங்க டா அப்டியே ஜாலியா இருக்கு ஆனா இப்பெல்லா அப்டி ஒரு அது வந்து நாலு மோளோ அடிக்க வேண்டிய சத்தத்த இப்ப ஒரே மோளத்துல கொண்டு வன்ட்டாங்க இந்த பேப்பர் காய்தத்துல ஆ நாலு மோளோ என்ன சவுண்ட் வருமோ இது ஒரே மோளத்துல கொண்டு வந்துருச்சி கொண்டு வன்ட்டாங்க அத வந்து இப்போ அதுவு கொஞ்சோ இது டெவலப் பண்ணி விட்டாலு நல்லா இருக்கும் நானு சொல்ல வரே
என்னதா இதுல வந்து இவ்வளவு ஒரு சவுண்ட் இவ்வளவு ஒரு இது வந்தாலுமே அஹ் அந்த தப்பாட்டம் அந்த அந்த காலத்து அந்த மோலத்துல அடிக்கிற சவுண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது கேக்கற ருக்கு அது வந்து இப்ப இல்லாம இருக்கிறது அது வந்து ஒரு பெரிய குறையா தான் இருக்கு
கொறையாருக்கு ஆமாமா அதே மாரி இந்த ஒயிலாட்டம் மயிலாட்டம் புலியாட்டம் ச் இதெல்லாமே எங்கேயு பாக்க முடியல ஏதோ ஒரு படத்துல அப்டிதான் பாக்க முடியுதொலிஞ்சு மத்தபடி நெறைய எடத்துல பாக்க முடியல சொன்ன மாதிரி அ
ஆமா சில எடத்துல எல்லாமே வெச்சிருக்காங்க அந்த காலத்துல எப்படி இருந்ததோ இன்னமு பின்பற்றி இருக்கான் சில எடங்கள்ல வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாட்டேங்குது அஹ், அதெல்லா வந்து வரமாட்டிக்கிறாங்க அந்த எடத்துக்கு அந்த மாரி ஒரு சூழ்நில இருக்கு
ஆமா அந்த மாரி மாறிடுச்சு மாத்திட்டாங்க அது இப்பல்லாம்
மாத்திட்டாங்கன் சொல்ல முடியாது சில பேருக்கு அந்த வாய்ப்பு கெடைக்கறதில்ல அஹ் இந்த இந்த வர்ஷோ நம்ம ஊர் திருவிழால எல்லா போனுன் நெனைப்பாங்க அவங்களுக் க்கான அந்த வாய்ப்பு கெடை க்கறதில்ல அவ்ள தா சரி டைம் முடிய போது கட் பண்ணிர்லா